ஆ ஹலோ
ஆ கேக்குது ஆ கேக்குது மா
ஆ குட் மானிங் ப்ரோ
குட் மானி்ங் குட் மானிங் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க
ஃபேமிலிலா நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லாருக்காங்க
சாப்ட்டாச்சா ப்ரோ
இனிமேல் தாம்பா நா சாப்படனு நி இனிமே தா சாப்படனு. நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு ப்ரோ. சாப்ட்டாச்சு பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. சாம்பார் சாதோந்தா
சாம்பார் சாதம் காலைல டிஃபன் வெக்கிறீங்களா
ஆ சாம்பார் சாதோ தோச ஊத்தி குடு தம்பி அதா கேட் டா. மதியத்துக்கு சாதோ வச்சு அதே சாம்பார குடுத்தூட்டாச்சு
சிப்புலா
ஆமா ப்ரோ நீங்க மேரிட்டா அன்மேரிடா ப்ரோ
ஆ மேரீட்தா
பசங்க
பசங்க எனக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க
ஜாப் போய்ட்டுருக்கீங்களா
ஆ நா ஜாப் போய்ட்டு தா இருக்க
மிஸ்சஸ் ஹவுஸ் வைஃபுங்களா ஹலோ
ஆமாங்க வைஃப் தா
ஓகே ஓகே சேரிங்க சார் என்ன ஒர்க் பண்றீங்க சார்
மார்க்கெட்டிங்
நீங்க பேசறது கேக்கல கொஞ்சோ
இப்ப கேக்குதுங்களா எனக்கு கேக்குதுறப்பம் உனக்கு தா டவர் இல்லன்னு நெனைக்கற
யா நா எனக்கு கொஞ்சோ டவர் ப்ராப்ளம் தா நாங்க கொஞ்சோ அவுட்ர்ல இருக்கோ காட்டுக்குள்ளனால கொஞ்சோ டவர் ப்ராப்ளம் இருக்கு
அதனால கொஞ்சோ வெளிய கூட வந்து பேசுங்க. ஏன்னா எனக்கு கரெக்ட்டா கேக்குது உங்களுக்கு டவர் ப்ராப்ளம்
ஆ ஓகே ப்ரோ
அதா நா இப்ப சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கே. சோ
சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கீங்ளா
ஹலோ சேல்ஸ்மேன்னா இருக்கே
ஓகே ஓகே
நீங்க என்ன வா
ப இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் தா
எத்தன பசங்க உங்களுக்கு
ஹலோ
எத்தன பசங்கோ
ஆ ரெண்டு பசங்க பைய
ரெண்டு பசங்
த செவன்த் ஸ்டாண்டர்ட் போறா சின்ன பைய மூணு வயசு வீட்டுல தா இருக்
ஓகே
ஸ்கூல்க்கு அனுப்பிட்டீங்களா
இல்ல இல்ல இப்பதா வரே
சேர் சேர்
ஆ என்னென்ன விஷயோ உங்களுக்கு பிடிக்கு
நாய்ஸ் உங்க பக்கோ அதிகமா கேக்குதே சார். பேர்ட் சவுண்டா கேக் க்குது
பேர்ட்ஸ் சவுண்ட் கேக்குதுங்களா இன்னோ கொஞ்சோ நேரோ கழிச்சி பண் இப்ப கேக்குதுங்ளா
ஆ இல்லங் சார்
ஆ
ஹலோ
ஆ குக்கிங் என்னென்ன டிஷ் சமைப்பீங்க என்னென்ன சப்டுவிங்க
ரொம்பல்லாம் இல்ல சார் சிம்பிள் தா சாம்பார் சாதோ ரசோ சாதோ
ஒகே பிரியாணிலா பண்ணுவிங்ளா
தக்காளி சாதோ அ சண்டே சாட்னே தா பிரியாணி அந்த மானி மத்த நாள்லா சும்மா சிம்புள்
ஓகே ஓகே என்னென்ன பிரியாணி செய்வீங்க
ப்பா
எதுங்க வாய்ஸ் பிரேக் ஆவுதுன்னு நெனைக்கிறே ஹலோ
ஆ இப்ப கேக்குதுங்ளா சார்
உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங் மேம் நீ டவர் இல்லாத எடத்து
இப்போ ஓகேவா
ஆ இப்ப கேக்குது மேம் சொல்லுங்க
அ நாங்க கொஞ்சோ வில்லேஜ் சார் அதனால சட்டு கொஞ்சோ இங்க நெட்ஒர்க் இஷ்யூ அதிகமாவே இருக்கும் பேசவே முடியது நார்மல் காலே பேச முடியாது இதுல ஆப்ல போய் பேசுறது கொஞ்சோ கஷ்டோதா
ஓகே ஒகே கொஞ்சோ வெளிய வந்து பேசனதா நம்ம டவர் கெடைக்கு நா
வெளியில வந்தாலுமே இங்க கெடைக்க மாட்டேங்குது சார் வெளியில தா நிக்கிற நானு நாங்க விவசாயோ தா பண்றோ காட்டு பக்கந்தா கூப்ர்றே அப்றோ கேட்கல
என்ன்ன பண்றீங்மா
ஆ சார்
என்னென்ன பயிர்கள் போட்ருக்கீங்க என்னென்ன விவசாய பண்றீங்கன் கேக்றே
ஆ இது பன்னீர் ரோஸ் மட்டு தா சார் போட்ருக்கோ வேற எதுவ போட்ல
பன்னீர் ரோஸ் அது என்ன பண்ணுவீங்க மொத்தமா பேசுவீங்லா எப்டி
ஆ சார்
இல்ல பன்னீர் ரோஸ் என்ன பண்ணுவாங்க கடகாரங்கலே வந்து எடுத்துக்குரு வாங்லா இல்ல நீங்க
ஆ இல்ல ச ச நாங்களே கொண்ட்டு போய்ட்டு போட்டு வந்ருவோ மார்கெட்லே ஸ்ட்ரைட்டா அவ்ங்க வந்து எடுத்தாங்கனாக்கு நம்ம அவ்ங்களுக்கு கமிஷன் குடுக்ணு அந்த மாரி ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் எங்க மார்க்கெட்லயே போட்ருவோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு எந்ருச்சு எடுப்பாங்க
ஓகே அத மார்க்கெட்ல எப்டி எடுப்பாங்க
ஆ நைட்டு பன்னெண்டு மணிக்கு எந்திச்சி எடுத்தா தா அஞ்சு மணிக்லா முடிக்க முடியு அஞ்சு மணிக்கு மேல போய்ட்டா போய் மார்கெட்ல போட்டுட்டு ஏழு மணிக்லா வீட்டுக்கு வந்தற்லா
ம் ஓ பன்னீர் ரோஸ் வந்து நல்லா
ஆ நல்லா ப்ராஃபிட் சார் அதுல ஒர்க்கு கொஞ்சோ கம்மி மத்த மத்த பயிர்கள் போட்றமான்னா இது ரொம்ப இதுக்கு அவ்வளவா தண்ணீரு தேவப்படாது
ம் குல்கந்து எல்லாமே அதுல செய்றாங்ளா
என்னங்க சார்
குல்கந்து குல்கந்துனா அதுலதான செய்றாங்க
ஆ ஆமாங் சார் அதுலதா அதுலதா
ம் வேற ஊடு பயிர் மாரி எது போட்ருக்கீங்ளா அதுலா போட்ல
ஆ மளகா மிளகா செடி போட்ருக்காங்க
ஓகே ஓகே ஓகே ரோஸ் பேஸ்
ம் சார்
ஃபெர்ட்டிலைசேஷன் வந்துட்டு ஒரம்லா எப்டி நீங்கலா பண்ணுவீங்ளா ஆர்கானிக்கா இல்ல
ஆஹ்ஹா எல்லாமே நாங்க தா சார் எல்லாமே நாங்களே தா போட்டுப்போ ஆள் விட மாட்டோ கடைல வாங்கிட்டு வந்துந்தா போடுவா ஆர்கானிக்கா தா போட்டுட்ருக்கோ
ஆர்கானிக்கா தா போட்றீங்
ஆமாங் சார் ஆள்கள் விட மாட்டோ நாங்களே எல்லாமே பாத்துப்போ
நீங்களே பாத்ருவீங்ளா சூப்பர் சூப்பர் சூப்பர் அப்ப நீங்களு போய் வேல பாப்பீங்க காலைல
ஆஹஹா சும்மா ஏதோ ஏன்னா மேரிட் மேரேஜ் பண்ற வரைக்கு அ விவசாய குடும்போ இல்ல சார் இப்போ கல்யாணமானதுக்கு அப்பறந்தா அது இப்பதா கத்துட் இருக்கே மேரேஜாயி டென் இயர்ஸ் ஆச்சு இப்பதா வந்து அது வரைக்கு நாங்க வெளில இருந்தோ வெளியூர்ல இருந்தோ
ம்
இங்க வந்துருந்து இப்பதா கொஞ்சோ கொஞ்சோ கத்துட்ருக்கே அவுரு வீட்டுல இருக்கவங்க பண்றமா என்னால பண்ண முடியாது சும்மா அவங்க ர காலேந்து மதியோ வரைக்கு வேல பாப்பாங்க நா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வீட்டுக்கு வந்துருவே
ஒர்க் பண்ற மா நம்மளால வேல பாக்க முடியுமா பண்ண முடியாது
ஆ ஆ இவங்கெல்லா பெறந்தலுந்தே பண்ணிட்டாங்க நம்ம எடைல வந்தானால நம்ளால அவ்ங்ளுக்கு ஸ்பீடு குடுத்து பண்ண முடியாது சார் அதலா வந்து கொஞ்ச நேரந் தா வேல பாக்குறது வீட்ல இருந்துக்கறது
ம் சூப்பர்பா சூப்பர் மதியோ என்ன மேம் மதியோ ஒங்களுக்கு அதே சாம்பார் சாதந் தானா
ஆமாங் சார் நாமட்டுந்தா இருக்கே எ ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்காங்க ஒரு ஆளுக்கு என்ன சமைக்கிறது சின்ன பையே அம்மா கிட்ட இருக்கா
ஓகே ஓகே அவுங்க வீடு எவ்ளோ தூரோ இருக்கு உங்க வீட்ல இருந்து பக்கத்துலதானா
த்ரீ கிலோமீட் ஆ த்ரீ ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தா இருக்கு
ஓகே ஓகே ஓகே ஓகே கிராமோனா ஒன்னு பிரச்சன இல்ல எப்டியாது யாராவது இருப்பாங்க பாத்துக்கறதுக்கு பாப்பாவ எங்க வேனுனாலும் போயி நாம நம்பி விட்டுட்டு போலா இல்ல கிராமத்துல பிரச்சன இருக்காதுன்றே எங்கனால்லா யாரா பாத்துட்டு போய்ருவாய்க சொந்தக்காரங்க தா இருக்க போறாங்க
அ அ சொந்தக்காரங்க இல்லன்னாலு பக்கத்துல இருக்கவங்களே நல்லா தா பாத் துகுவாங்க எல்லாருமே சிட்டின்னா தா பக்கத்து வீட்ல என்ன நடந்தாலு எதுத்த வீட்ல என்ன நடந்தாலு எது கண்டுக்கற மாட்
ஒண்ணு தெரியாது ஆமா எ தட் வெளியவே வரமாட்டாங்க
நாங்களு அங்க கொஞ்ச நாள் ஒசூர்லதா சார் இருந்தோ அங்க இப்டிதா இருப்பாங்க அதனா இப்ப பாக்கமுல்ல ரெண்டு பசங்க ஆயிருச்சுன் தா அப்பறோ இங்க வாந்தாச்சு நாங்க இப்ப ஹஸ்பண்ட் அங்கயே தா இருக்காங்க ஒர்க் பண்ணிட்டு நா அங்கிட்டு வந்துஸ் சொந்த ஊர்ல வந்து செட்டில் ஆயாச்சு
அப்டிங்களா ஓகே ஓகே என்னோட ஃப்ரெண்டு் ஒருத்தர் அங்க இருக்கா கிளமங்கலம் தெரியுங்களா கிளமங்கலம்
அ தெரியு சார்
அங்னகுள்ள தா என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு
நாங்க ஒசூர் பாலூர் ஹவுசிங் போற ரோட்ல பா பாலூர் ரோட்ல இருக்கோ சார்
ஓகே ஓகே ஓகே எனக்கு தெரியாது எனக்கு தெருஞ்சது அந்த ஒரு எடந் தா ஏனா அங்க ஃப்ரண்ட பாக்க போறப்ப அங்கதா போயிட்டு வந்தோ ஒரு
அ செரிங்க சார் ஒய்ஃப்பு வருவாரு ஒர்க் பண்றாங்களா ஹவுஸ் ஒய்ஃபா சார்
இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் தா
சேர் சேர்
அவுங்க இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா பண்றாங்க அடுத்துதா இப்ப டீச்சிங்கு எதா ட்ரை பண்ணனு அவுங்க பி எட் முடுச்சுருக்காங்க
அ அ அ
சும்மா டீச்சிங்
குரூப் ஃபோர் எக்ஸாம் வருதே சார் எழுதுவாங்களா டெட்டு கூட வருதே சேரிங் சார் சேரிங் சார் நானு டி டி எட் தா சார் முடுச்சுருக் கேன் ஆனா அத ச பாக்கல அப்ளே பண்ணாம வுட்டுடே
ஓகே ஓகே இனி அடுத்த குரூப் எக்ஸாம்க்லா போடப் போறாங்க சோ அதனால அப்ளே பண்ணிற்க
ஆமாங் சார்
நாளக்கி குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லா
அ ஓகே சார்
ம் பசங்களா எத்தன மணிக்கு வருவாங்க ஸ்கூல் எத்தன மணிக்கு முடியு
அ ஃபோர் ஓ க்ளாக் ஆகு சார்
ம் ஓகே அவுங்க பஸ்ல ஸ்கூல் பஸ்ல வந்துறுவாங்களா இல்ல நீங்க போய் கூட்டு வருவீங்
அ ஸ்கூல் பஸ் தா சார் வீட்டுக்கிட்டயே வந்து விட்டுடுவாங்க
ம்
வந்துருவாங்க அவுங்களே
அதுக்கு எவ்ளோ எல்லாத்துக்கு காசுதா
அ சார்
இந்த ஸ்கூல் பஸ்ஸ சார்ஜ் அதுக்கு எவ்ளோ சார்ஜ் பண்றாங்க கேட்ட
தௌசண் சார் மந்த்லி தௌசண்ட்
பரவால்ல
பக்கம் தா சார் அதுவு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் குள்ள தா இருக்கு
ஒருத்தங்களுக்கே ஒரு மாசத்துக்கு நாலாயிரம் தா
அ இது வந்து எப்டினா சார் அந்த இது கவர்மெண்டோட அப்ரூவ்டு வாங்குன அந்த அந்த ஸ்கூல் சார் அதனால கம்மியா தா வாங்குறே
ஓகே இதுல கொஞ்சோ ப்ராப்ளமா ஆக்சுவலி கவர்மா
அ சார்
அதா பாதி கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி இருக்குதா கவர்மெண்ட் எயிட்தா
அதனால கொஞ்ச ஃபீஸ் கம்மி வேன் ஃபீஸ் கம்மி ஸ்கூல் ஃபீஸ் கம்மி
ஓகே ஓகே
ப்ரைவேட் சொல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்லா அது ரெண்டுமே கலந்து
ஹலோ ம் சொல்லுங்க ப்ரோ நல்ல சொல்லி தாரங்களா
நீங்க பேசுறது கேட்கவே மாட்டீங்கது சார்
நல்லா சொல்லி தராங்களா மேம் கேக்குறே
அ அ நல்லாதா சார் சொல்லி தராங்க நல்லாதா சார் சொல்லி செகண்டு ஸ்டாண்டர்டு தா போறா சார்
ஓகே ஒகே அது வேனா உண்மைதான் நீங்க சொல்ற மாரி அரசு பள்ளிக்கூட இருந்தா தனியார் பள்ளியா இருந்தா என்ன அவுங்க பசங்க படிக்கிற பொரு அவுங்க சொல்லி தர்றது அப்டி தாஇருக்கு
ஆ போலீங்ளா சார் வீட்ல இருக்கீங்களா
இல்ல கிளம்பிட்டே மேடம் இனிமே தா போணும்
ஆ ஓகே சார் ஆ செரிங்க சார் சர் ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ பாய் சார்